வணக்கம் தோழி தோழி
ஆ நலமா இருக்கீங்ளா
ஆ நல்லாருக் தோழி நல்லா இருக்கீங்ளா
ம் ஆ நல்லா இருக்கேன் சொல்லுங்க
நேரடியே நம்ம வந்து நம்ப ஒரு ஒரு விவத விவாதத்துக்குள்ள நம்ம போயிக்கலா இப்ப இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய கணவர் வந்து இப்ப வெளிநாடுக்கு சென்றிருந்தாங்க இல்லையா தோழி இப்போ அதுக்கு இப்ப என்னுட கணவர நா வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் அப்டின்ற மாரி நா யோசிச்சிருந்தன் தோழி ஆ அத பத்தி ஏன்னா ஒரு எந்த ஒரு தகவலும் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச தகவல என் கூட கொஞ்ஜோ பகிர்ந்துக்க முடியுமா தோழி
ஆ கண்டிப்பா நிச்சயமாக தோழி இப்போ என் கணவர் வந்து வெளிநாடு போனதே ஒரு அதிர்ஷ்டவஷமான செயல் தான் சொல்லலாம் ஏன்னா அவுங்களுக்கு வந்து இந்த வெளிநாடு போறதுல எல்லாம் சுத்தமா விருப்பமே கெடயாது
சரிங்க தோழி இல்ல தோழி இல்ல இப்ப வந்து
இது அவுங்களோட நண்பர் ஒருத்தவங்க வந்து இந்த மாரி வேல இருக்கு நீங்க போறீங்ளா அப்டின்னு சொல்லி கேட்டாங்க ஒரு திடீர்னு வந்த அழைப்பு தான் அந்த வெளிநாடுங்கிறது என் கணவருக்கு ஆ எ யென் கணவர் கிட்டயும் பாஸ் போட்டு மத்த போ எல்லாமே இருந்துச்சு அந்த நேரத்துல சோ ஒடனடியா பணம் கட்டு நம்ப களம்பியாச்சு இப்ப வந்து நம்ப வெளிநாடு போனோம்னா கண்டிப்பா நம்ப அந்த விசா செலவுக்கு இந்த டிக்கெட் செளவுக்கான பணங்கள வந்து நம்ப மொதலியே எடுத்து வெச்சுக்கணும் அது வந்து கண்டிப்பா நம்ப முதலீடா கையில இருக்கணு அது இருந்தாலும் நம்ப அதற்கான ஏற்பாடுகள கொஞ்சோம் உடனடியா பண்ண முடியும் அது வந்து ஒவ்வொரு நாட்டையும் பொறுத்து நமக்கு மாறுபடும் அ ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு அமௌண்ட் அந்த விசா அமௌண்ட்ங்கிறது மாறுபடும் அ ஒரு சில நாடுகள்ல வந்து அதிகமாவே இருக்கும் அ சில நாட்டுகள்ல வந்து அந்த ச பணத்தோட மதிப்பு வந்து அதிக அதிகமா இருக்கிற நாடுகள்ல அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அது மாதிரி இருக்கு பணத்தோட மதிப்பு குறைவா இருக்கிற நாடுகள்ல வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சமே நம்ம கட்டி கூட போய்க்கலா அது வந்து ஒவ்வொரு நாட்டோட பொருத்து மாறுபடு ரெண்டாவது நம்ம அந்த ஏஜெண்ட் அவங்க மூலியமா நம்ம போகும் போது தோழி கேக்குதுங்களா
அ சொல்லுங்க தோழி சொல்லுங்க
அந்த ஏஜெண்ட் என்று சொல்றாங்கல அவங்க மூலியமா போகும் போது நம்ம நம்ம கொஞ்சோ கேர்புல்லா இருக்கணு ஏன்னா நம்ம வந்து சில ஏஜென்ட்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை வாங்கிக்கிட்டு நம் நம்மகிட்ட ஒரு வேல சொல்லியிருப்பாங்க ஆனா நம்ம நம்மகிட்ட பணத்தை வாங்கிக்கிட்ட அங்க வந்து அ ஏர்போர்ட்ல இருந்து எறக்கி விட்டுட்டு நமக்கு வேறொரு வேல ரொம்ப கீழ்த்தரமான வேலன்னா நம்மள்ட்ட சொன்ன வேலைகள் இல்லாம வேற ஒரு வேலையில நம்ம சேத்து விட்டுருவாங்க இல்லன்னா நம்ம சாப்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற அளவுக்கு வேற ஏதாவது வேற ஒரு வேலயில சேத்து விட்டுருவாங்க
அப்படியு செய்யக்கூடிய இல்ல அந்த அப்படியு செய்யக்கூடிய ஏஜெண்டுகள் அப்படியு செய்யக்கூடிய ஏஜெண்டுகளு இருக்கிறாங்க சில ஏஜெண்டுகள் வந்துட்டு நம்மள கொண்டு போய் அங்க எறக்கி விட்டுட்டு அதுக்கு அந்தான நம்மளுடைய தொடர்பு இல்லாம எறக்கி விட்டதோட முடியக்கூடிய ஏஜென்ட்களு இருக்கிறாங்க
ஆமா தோழி கண்டிப்பா ஏன்னா அந்த மாதிரி இருக்கு போது நம்ம அந்த ஏஜெண்டுகளை நம்பிதான் நம்ம போற மாதிரியு இருக்கு இதே நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம உறவுக்காரவங்கன்னா கொஞ்சோ நம்பிக்கையா போகலா நல்லா பழக்கமானவங்க அப்டின்னு நம்ம சொல்றோ நம்ம இப்ப செல பேர் பழக்கமானவங்க கூட நம்மள இப்ப கூட ஏமாத்துறாங்க நம்ம வந்து யாரையுமே வந்து நல்லவங்கன்னு சொல்ற மாதிரி இல்ல நல்லவங்களு இருக்காங்க ஆனாலு நம்மள வந்து ஏமாத்துறவங்க நம்மள சுத்தி நெறைய பேர் இருக்கு இருக்காங்க இப்ப என் கணவரும் போனதும் அப்டிதா நல்லா பழக்கப்பட்டவங்க நண்பர் அப்டின்னு சொல்லிட்டுதா போனாங்க ஆனா அங்க போயி வந்து மூணு மாசத்துலயே வந்து அஞ்சு லட்சம் பண கட்டி அந்த விசாவை மாத்தணு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஆனா அத வந்து பண்ண முடியல ஏன்னா அதுக்கான அந் அந்த அஞ்சு லட்சம் பணமு கட்ட முடியல அ சம்பளமே வந்து சரியா குடுக்கல ஏன்னா போன அந்த மூணு மாசமு மிகவும் சிரமமா இருந்துச்சு அ வீட்டிற்கு பணம் அனுப்புவதே ரொம்ப சிரமமா இருந்துச்சு அதுவு இல்லாம இப்ப இங்க இருந்து பணோ கட் கட்டிட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் போல கட்டிட்டு போயிருக்காங்க அந்த கடனை அடைக்கறதுக்கே அவங்க சம்பாதிச்ச காசு சம்பளம் வந்து கரெக்டா இருந்துச்சு அதனால நம்ம இதுல நம் இப்ப ஒண்ணுமே லாபம்ங்கறது ஒண்ணுமே கெடையாது
கண்டிப்பா கண்டிப்பா தோழி ஏன்னா நம்ம வந்து இங்க இருந்து போறோ அப்டின்னா கையில காச வச்சுக்கிட்டு யாரு நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு போறது கெடையாது ஏன்னா நம்ம வந்துட்டு போயிட்டு வரோ அப்டின்னா ஒரு ஏதோ ஒரு இரு விக்க கூடிய ஏதாவது ஒரு பொருளையோ இல்ல யார்ட்டயோ கடன் வாங்கிதா வெளிநாடுகளுக்கு முக்கால்வாதி மு ம மக்கள் வந்து போறாங்களே அப்டி இருக்குபொழுது போயிட்டு நம்ம எதாது ஸ் சம்பாதிக்கணுனு போறாங்க ஆனா அழச்சு அணச்சுகிட்டு போரக்கூடிய ஏஜென்ட்டு செயல் இலயு மக்கள் ஏமாறாங்க ஆ ஆ அவுங்களு அங்க அழைப் அங்க வந்து ஒரு வேல இருக்கு அப்டின்னு சொல்லி அனுப்பி வுடுறாங்க இல்லையா அவுங்க சைடுலயு மக்கள் ஏமாந்து போறாங்க
இப்ப அதுல என்னன்னா அ இவுங்க வந்து அந்த மூணு மாச முடிச்சதுக்கு அப்பறோ அத வந்து அந்த அஞ்சு வருஷோ விசாவா ச மன்னிக்கவும் இரண்டு வருட விசாவா நம்ம மாத்திருந்தோம்னா அவுங்களுக்கு லாபமு இருந்திருக்கு அவுங்க வந்து க வாங்குன கடனையு அடச்சிருப்பாங்க அதுக்கு மேல அங்க வாங்குன கடனையு அடச்சிருப்பாங்க அந்த மேற்கொண்டு அஞ்சு லட்சோ கட்டினாங்கனா
ஏனா அவுங்களுக்கு ஆகனும் ஆகல ஏனா ஒரு ஒண்ணு எந்த ஒரு முன்னு எதும் தெரியல இல்லைங்களா
ஆமா அ அதனால வந் து ஒண்ணுமே பண்ண முடியல அ வாங்குன கடன மட் டு அடச்சிட்டு ம் வந்துட்டாங்க இதுல வந்து லாபோங்கறத இல்ல மேட் கொண்டு கடன் வாங்குனது தா மிச்சோ இந்த வெளிநாடு போயிட்டு வந்ததுல ஆக மொத்தோ இவுங்களுக்கு வந்து அந்த இந்த வெளிநாடுங்கிறது வந்து ஒரு அனுபவமாவே முடிஞ்சிருச்சு இ செரி எப்டி எல்லா ஏ வெளிநாடு போனா என்ன லாபோ கெடைக்கு என்ன பண்ணலா அப்டிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க அனுபவத்த மட் டுமே அவுங்க வந்து பெற்றுட்டு வந்தாங்களே தவர சம்பளத்த பெற்றுட்டு வரல
அதாவுது அனுபவத்த பெற்றுட்டு வந்தாலுமே அடுத்த முறையு அவுங்களுக்கு வந்து அது ஒரு ஒ ஒரு ஊ ஒரு அதாவது இப்போ முறை அனுபவம் ஆயிதுதான எதோ எந்த ஒரு விஷயத் திலமே வரும் அடையிற அனுபவம் தா மற்ற முறை நமக்கு அது ஒரு வழிகாட்டியா இருக்குது இல்லைங்களா
கண்டிப்பா இப்ப அவுங்களே வந்து அ நெறைய அந்த வெளிநாடு போனதுங்கிறது வந்து ந நெறையவே அவுங்கள மா மாத் த்திற முடிச்சு ஏனா இங்க வந்து நல்லா தூங்கி ம் கொஞ்ச வந்து நேர கழிச்சுதா எழுந்திரிப்பாங்க ஆனா வந்து அங்க எப்டின்னா வெளிநாட்டுல வந்து காலேல அஞ்சு மணி அஞ்சரை மணிக் கே எழுந்திருச்சி குளிச்சி கெளம்பி ஏழு மணிக்கு பஸ்சு அந்த ஏழு மணி பஸ்ஸ புடிச்சோமாய் கிட்டத்தட்ட ஒரு மண் நேரோ நம்ம வந்து பயண செய்யணு பயண செஞ்சுதா நம்ப வேல செய்ற எடத்த அடையணு அதுக்கப்பறோ காலேல ஒரு எட்டு எட்டரை மணிக்கு அங்க உள்ளார போயிடுவாங்க கால சாப்பாடு போனோனே வேல ஒடனே செய்ய ஆரம்பிச்சிருணு செஞ்சுட்டு கால சாப்பாடு சாப்டுறதுக்கு பதினொன்னு பதினொன்றரை ஆயிடு அதிகபட்சோ பன்னெண்டு மணிக்குல்லா கூட சாப்ட்டு ருக்காங்க சாப்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்பறமு வேல தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருக்கு அதுக் கப்பறமே இ கொஞ்ச கூட ஒரு பத்து நிம்ஷோ கூட ரெஸ்ட்டே இருக்காது அது மாதிரியான வேலதா இருக்கு ஆ மதிய சாப்பாடு சாப்பட நாலு நால்ரை ஆயிடு அது சாப்டு முடிச்சுட் ட்டு அதுக்கப்பறோ நைட்டு வந்து பத்து மணி வ பத் அ க பத்தரை மணி வரையு வேல பாப்பாங்க
அததா அத ஆ இப்ப வந்து
இலவன் எடையில வந்து மாலை நேரத்துல ஒரு அர மணி நேரோ கூட ரெஸ்ட் கெடைக்காது அது ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தா அங்க வேலை பாத்தாங்க கடசி பஸ் வந்து அங்க பதினொன்ரைக்கு போல அந்த பதினொன்ற பஸ்ஸ கூட பல நேரங்கள்ல புடிக்க முடியாம வேலை பாத்துருக்காங்க அது மாதிரியான ரொம்ப கடினமான சூழ்நிலையிலதா அங்க வேலை பாத்தாங்க அங்க வேலை பாத்து இங்க இருக்கிறத விட அப்டியே பாதியா மெலிஞ்சிதா இங்க ஊருக்கே வந்தாங்க அந்த அளவுக்கு அங்க அந்த மாதிரியான வேலை ஆனா அதற்கான சம்பளம் கெடையாது அந்த சம்பளம் கெடையாது
ஆமா இப்போ நம்ம வந்து நெனைக்கிறோ நம்ம வெளிநாட்டுக்குல்லா போனா நல்ல விதத்துல முன்னுக்கு வந்துர்லா அப்டின்னு நெனைக்கி றோ ஆனா அது உண்மை ஒரு சில நேரங்கள்ல அது உண்மையாவு இருக்கு ஒரு சில நேரங்கள்ல நமக்கு ந நம்பகத்தன்மையாவு இருக்கு இல்லைங்களா இப்ப அந்த உழைப் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல போட்டாலும் வந்து ஆ அத அத விட நல்லா முன்னேறுவதற்கு வாய்ப்புகளு இருக்கு அப்டின்னு சொல்லலா அதே சமயம் வந்துட்டு அந்த வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்க அதாவது நம்ம கூட இருக்கக்கூடிய வந்து அந்த தோழர்களுடைய ஓ அந்த அந்த ஒரு நிலைமைய பொறுத்துதா நம்ம வந்து நமக்கு அமையக்கூடிய அந்த தோழர்களா இருக்கட்டும் தோழியா இருக்கட்டும் அவுங்கள வச்சுதா நமக்கு வந்து அடுத்த ஒரு நிலைமைக்கு செல்வதற்கு ஒரு முக்கிய காரணோன்னே நா நெனைக் கிறே தோழி
ம் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா வந்து எனக்கு நா அத பாத்த ஒன்னே நா வந்து எனக்கு வந்து பணம்ல்லா முக்கியோ இல்ல நீங்க இங்கயே இருங்க அப்டின்னு நா சொல்லிட்டே ஏன்னா அந்த அளவுக்கு மெலிஞ்சி வந்தாங்க அதுல வந்து நமக்கு லாபமு இல்ல நம்ம போய் பணோ வந்து நஷ் டோ அடைஞ்சதுதா மிச்சோ அது வந்து ஆனா எல்லாருக்கு சில பேர் லாபோ அடைஞ்சி சொந்த வீடு கட்டி காரு வாங்கி எல்லா நல்ல படியாதா இருக்காங்க ஆனா எல்லாருக்கு நல்லபடியா அமையு வெளிநாடுன்னா அது கண்டிப்பா கெடையவே கெடையாது ஒரு சிலர்க்கு மட்டுந்தா அது நல்ல பாதையா இருக் கு மத்த மத்த பேருக்கு வந்து அது வந்து நல்ல பாதையா இல்ல ஏன்னா எங்க ஊர்லயே நெறைய பேர் போயிட்டு வந்துருக்காங்க அதுல போயிட்டு ஒரு வாரத்துல திரும்பி வந்தவங்க கூட இருக்காங்க வேலை செட் ஆகல மொழி செட் ஆகல அப்டின் சொல்லிட்டு திரும்பி வந்தவங்க தா இருக்காங்க ஆனா எங்க ஊர்லயே அதே எங்க ஊர்ல வெளிநாடு போயிட்டு வீடு கட்டி காரு வாங்கி நல்லா சம்பாரிச்சிட்டு வந்தவங்களு இருக்காங்க அதனால நம்ம எதையுமே சொல்ல முடியாது அது அவுங்கவுங்களோட திறமைதா ஒண்ணு அது ஒண்ணு நல்ல நம்ம போய் சேருற எடோ நம்ம வேலை பாக்க போற எடமு நல்ல எடமா நமக்கு அமையணு அப்டி நமக்கு நல்ல எடமா அமைஞ்சதுன்னா நம்மளு வாழ்க்கேல வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி கண்டிப்பா பயணிக்கலா
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா தோழி அதாவது நமக்கு அமையக்கூடிய எடம் வந்து நல்ல எடமா இருக்கணு ஆ அது மாதிரி நம்மளுடைய திறமையு இருக்கு ஆ வந்து என்னதா கஷ்டப்பட்டாலு நம்ம வந்து பல்ல கடிச்சிட்டு ஓட்ற திறமையு இருக் கு மீண்டும் நம்ம அடுத்த அழைப்புல அத பத்தி பேசலா தோழி நன்றி தோழி
ஆ நன்றி தோழி